இக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே தோழி நம்ம இத தலைப்பு பேசலாமா
ஆ நிச்சயமா தோழி ஆ சேமிப்பு பழக்க வழக்கங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோங்ளா
சேமிப்பு பழக்க வழக்கம் ஆ ஓக்கே தோழி சொல்லலாமா அ சேமிப்பு அப்டின்னும்போது வந்து நம்மளோட சேவிங்ஸ்ன்னும் போது வந்து நம்ம வந்து எவ்ளோ சம்பாரிக்கிறோமோ அதுலருந்து பாதி அமோண்ட் எடுக்கறத அளவுக்கு நம்ம இது பண்ணல சோ அதனால ஏதோ ஒரு கொஞ்ச அமோண்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ ஒரு தௌசனோ ஏதோ ஒரு சீட்டு போட்டோ அப்டின்னும்போது அது ஒரு லம்சம் அமோண்ட்டா வரும்போது நமக்கு கொஞ்சோ அது யூஸ் ஃபுல்லா இருக்கு அந்த டைம்ல நமக்கு இப்ப நம்ம சிறுக சிறுக இந்த வெத ஒரு ஐநூற்வாயோ இல்ல ஒ ஆயர்ரூவாயோ ஏதோ ஒண்ணு நம்ம போடும் போது வந்து அது வந்து நமக்கு ஏதோ ஒரு டைம்ல ஒரு தீபாவளி டைம்லயோ இல்ல நமக்கு தேவைப்பட்ற டைம்லயோ ஏதோ பிஃஸ்டிவல் டைம்லயோ வரும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ அதனால சீட்டு ஏதாவது போட்டு ஒரு ஐநூருவா ஆயிர்வா அத் நம்ளால எவ்ளோ முடியமோ அந்த அமௌண்ட் மட்டு போட்டு தீபாவளி டைம்ல ஏதோ ஒரு டிரெஸ் எடுக்குறதுக்கோ ஒரு பட்டாசு வாங்கறதுக்கோ நமக் கு‌ அந்த டைம்ல யூஸ் ஆகுன்றதுனால நா அப்டி சேமிச்சுட்டு வரே உங்களுக்கு வேற ஏதாவது பழக்கோ இருக்கா
ஓ சரிங்க தோழி நா வந்து என்னுடைய மகனுக்கு வந்து உண்டியல் சேமிப்பு வந்து சொல்லி தருவே தோழி
ம் ம்
ஆ எந்த அமௌண்ட் கிடைச்சாலுமே அத முழுமையா வந்து செலவு பண்ணக்கூடாது இப்ப ஒரு நூற் ரூவா கிடைக்குதுனா நீ நிச்சயமா அதுல வந்து ஒரு இருவது ரூவயாவது அதுல சேத்தி வச்சுட்டு மீதி தொகைய வந்து இது பண்ணிக்கிலா தோழி அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மாதாந்திர செலவு வந்து பண்றதுக்கு முன்னாடி நிச்சயமா வந்து பட்ஜெட் போடுவே தோழி இந்த இந்த மாதம் என்னென்ன செ செலவிருக்கு என்னென்ன நம்ம பண்ண போறோ எது முக்கியமான செலவு அந்த மாதிரி வந்து அ நிச்சியமா ஒரு பட்ஜெட் போட்டுட்டு தா வந்துட்டு நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கிணு அதே மாதிரி வந்து பாத்தோ அப்டின்னா செலவுகள் முடி சிட்டு சேமிப்பு அப்டிங்கிறது அதுவந்து பண்ணக்கூடாது பணம் வந்தவுடனே
பா இதாவு இருக்காது தோழி நம்ம நெனப்போ பட் ஆனா அது வா இதாவே இருக் இப்ப வாய்ப்பாவே இருக்காது வாய்ப்பே அமையாதுன் வச்சுக்கோங்களே அதுக்குனு ஏதாவது ஒரு செலவு வந்துரு
அதனால நம்ம என்ன பண்ணனு பத்து சதவீதம் அல்லது இருவது சதவீதம் வந்து நெ நிச்சயமா நம்மளுடைய சேமிப்புக்குன் மொதல்ல ஒதுக்கி வச்சுட்டு மீதி பணந்தா நம்மளுடைய சம்பளமா வந்து நெனச்சிட்டு அதுக்குள்ளதா நம்மளுடைய செலவுகள் வந்து செய்யணுங்கிறது வந்து நா ஃபாலோ பண்ணுவே தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அதுக்கு கண்டிப்பா உண்மை அப்டி பண்ணாதா வந்து அது வந்து ஒரு பழக்கமாவே ஆகு அது நமக்கு மட்டு இல்லாம நம்ம பசங்களுக்குமே நம்ம அத சொல்லி குடுக்கணு இப்ப அவங்களுமே வந்து என்னோட பசங்களுக்மே வந்து உண்டியல் சேமிப்பு பண்றாங்க அவுங்க வந்து அவுங்களுக் என்னாதுனா நம்ம உண்டியில சேக்றோனா அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு பொருளா கெடைச்சா அது அவுங்களுக்கு இன்னு சந்தோஷ இப்ப நா வந்து அப்டிதா பசங்களுக்கு வந் து நீ நீ வந்து சே உண்டியல்ல காசு சேத்தின உனக்கு சைக்கிள் வாங்கிதருவே அப்டின் சொன்னே சோ பைய வந்து கொஞ்ச அமௌண்ட் சேத்து வச்சிருந்தா சோ நா கூட கொஞ்ச அமௌன்ட் போட்டு ஒரு சைக்கிள் வாங் குடுத்தே சோ அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷ சரி அவங்க அவ நானே சேமிச்சது கொஞ்ச கம்மியா இருந்தாலு ம் அவுங்க சேமிச்சது கம்மியா இருந்தாலுமே வந்து நமக்கு அதனால ஒரு பொருள் கெடைக்குதுன்னும் போது அவங்களுக்கு அந்த ஆர்வ இன்னு அதிக மாவு இன்னு நம்ம நெறைய சேக்கணு நம்ம இன்னு இதெல்லா வாங்கணு அப்டின்ற ஆர்வ வரு இல்லயா சோ அப்டி நம்ம பாத்துக்கிட்டம்னா நல்லது
ம் அவுங்களுக்கு அந்த ஒரு பொறுப்புணர்வு இருக்கு நம்ம வந்து வீண் விரயங்கள் செய்யக் கூடாது அந்த டாய்ஸ் அந்த மாதிரி பொருள்கள்ல வந்து நம்ம அதிகோ செலவு பண்ண கூடாது அப்டிங்கிறது வந்து தெரிய வரு அதே மாரி அந்த சேமித்த பணத்த வந்து நிச்சயமா நா வந்து ஆ என்ன பண்ணுவேன்னா மூணு பங்கா பிரிக்க சொல்லிருவே தோழி ஒரு ஆயின் ரூ பா சேத்தி இருக்காங்கன்னா அத வந்து மூணா பிரிச்சு ஒரு பங்கு வந்து திருப்பி உண்டில வந்து போட்றணு ஒரு பங்கு வந்து உபயோகமான பொருள்கள் வந்து வாங்கிக்கிணு நோட் புக்கு பேனா பென்சில் அந்த மாரி உபயோகமான பொருள்கள் தா நிச்சியமா வாங்கணு இன்னொரு பங்கு வந்து உனக்கு பிடித்த உணவோ அல்லது ஹோட்டலுக்கு போறது அல்லது டாய்ஸ் வாங்கறது உன்னுடைய என்டர்டெயின்மெண்ட்க் கு அந்த பணத்த வந்து நீ செலவு பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லி சொல்லிருவே தோழி அப்ப அவங்க நம்ம ஆ நிச்சயமா அப்
ரொம்ப நல்ல விஷயோ இது நம்ம நா நா வந்து அவ்ளோ இதா இது பண்ண மாட்டேன் நான் எப்பயாது தான் குடுப்பேன் இல்ல யாராது பாக்கறப்பா ப்ப யார்ட்டயாது பா பெரியவங்க கிட்டே யார்ட்டயாது வாங்கறதா இருக்கட்டு இல்ல அவங்க பர்த்டேக்கு ஏதாது கிடைக்கிறதா இருக்கட்டு சோ அந்த மாரி தா சேமிப்பாங்க சாப்டின்ற பட்சத்தில அவங்க எவ்ளோ சேமிப்பாங்கன்றத வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க சோ அத வந்து மொதல்ல வந்து தனித்தனியா ரெண்டு பேத்துக்கு குடுத்திருந்தேன் இப்ப ஒரே உண்டியல் குடுத்து ரெண்டு பேரும் சேந்து சேந்து சேத்து சேத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கோங்க எவ்ளோ அமௌண்ட் அதுல சேருதோ அத வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கோங்க அப்டின்ற மாரி சொன்னோன பசங்களும் சரி ஓகே நாங்க இரண்டு பேரும் சேந்து சேக்குறோ அதுல வந்து எவ்ளோ வருதோ அத நாங்க பாதி பாதி எடுத்துக்கறோ அப்டின்ற மாரி இப்யே இருந்தே ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணு
ஆ நிச்சயமா தோழி நிச்சயமா நானு என்னுடைய மகனும் ஒரே உண்டில சேமிப்போ தோழி எனக்கு ஒரு மகன் மட்டும் தான் ஆ சோ அவருக்கு கெடைக்கும் போது அவரு போடுவாரு மிச்ச நேரங்கள்ல வந்து நான் ஒவ்வொரு செலவு செய்யறதுக்கு முன்னாடி இப்ப நா ஒரு எறநூற்ரூவா செலவு பண்றன்னா மொதல்ல ஒரு இருவது ரூவா அந்த உண்டியல்ல போட்ருவே தோழி இப்ப நா ஒரு நூற்ரூவா செலவு பண்றேன்னா நிச்சயமா ஒரு பத்து ரூபா அந்த உண்டில்ல போட்டுட்டு ஆ ஒரு வேள நா மறந்துட்டு டவுனுக்கு போயிட்டேன் செலவுகள் எல்லாம் பண்ணிட்டேன்னா மீதி ஒரு ஐம்பது ரூவா வருதுன்னா அந்த ஐம்பது ரூவா கொண்டு வந்து உண்டில போட்ருவே
ஓ நல்ல பழக்கோ நல்ல பழக்கோ உம்
கு எதாவது ஒரு சிரமம் அல்லது ஏதாது ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தேவைப்பட்டா அ தேவ பட்டா வந்தா அந்த பணத்த வந்து உபயோகப்படுத் திக்கலா அப்படில்ல அப்படின்னா தங்கம் அல்லது வெள்ளி சின்ன சின்ன காயின்கள் வந் து வருஉள்ள தோழி ஒரு கிராம் ரெண்டு கிராம் அந்த மாதிரி காயின்களா வந்து அந்த உண்டியில இருக்கிற பணத்த வந்து மாத்திருவோ
ஆ அது ரொம்ப நல்ல விஷயோ தோழி இப்ப வந்து தங்கம் வந்து ரொம்ப வெல ஏறிக்கிட் டே போது சோ அந்த டைம்ல நம்ம நம்ம நம்ம வாங்குற டைம்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு இப்ப பாத் தா அத விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா போயிட்டு இருக்கு சோ அந்த டைம்ல தங்கோ சேமிக்கிறதும் ஒரு நல்ல விஷயோந்தா
கண்டிப்பா ஆனால இப்ப என்னன்னா நம்ம ஒரு லட்சோ ரெண்டு லட்சோ கொண்டு போய் உடனே குடுத்து வந்து பண்ண முடியாது
கண்டிப்பாதா
சமயங்கள்ல நம்ம இந்த டிஜிகோல்டு ஆ ஆப்ஸ்ல்லா இப்ப நெறைய வருதுல்ல தோழி நம்ம வந்து சிறு தொகைய கூட சேமிக் கிலா அல்லது தங்கம் சீட்டு போட்டு சேமிக்கலா அந்த மாதிரி ஆ வந்து ஆமா தோழி சில சில சமயங்கள் நகசீட்டு போடுவே சில சமயம் அ தம்பியோட படிப்பு வந்து அடுத்தடுத்து ஏன்னா இப்ப தம்பி வந்து பதினொன்னாவது வந்துட்டாரு சோ அடுத்தடுத்து கல்லூரி படிப்புகலெல்லா வரனால அந்த சேவிங்ஸ வந்து பிரிச்சுக்குவோ தோழி அதாவ்து பள்ளி படிப்புக்குன்னு தனியா மருத்துவ செலவுக்குன்னு மருத்துவ செலவுக்குன்னு மோஸ்ட்லி பாத்தீங்கன் னா இன்சூரன்ஸ் தா எடுத்து வச்சுக்குவோ ஸ்டார் ஹெல்தோடது எடுத்து வச்சுக்குவோ அ அதனால மருத் தத்துவ செலவுகள் வந்து முடிஞ்ச வரைக்கு அதுலயே பாத்துக்கலா சிறு சிறு செலவுகள் மட்டு நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஆ அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அல்லது காலேஜ் ஃபீஸ்னா அது வந்து தனியா வந்து சேமிப்பு போட்ருவோ தோழி
கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷ்ய இப்ப படிப்புக்குன்னு தனியா ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப அத்தியாவ சியமா ரொம்ப அவசியமாய்டுச்சு முன்னாடியெல்லா அப்டி இருக்காது இப்ப வந்து அது கண்டிப் இப்ப அவசிய காட்
ஆமா இப்பெல்லா வந்து பல் லி ஆ இதே வந்து பாத்தீங்கன்னா அறுவதாயிர எழுவதா
ஆமா அது ரொம்ப ரொம்ப இப்ப அசால்டா ஆயிருச்சு அந்த மந்த அளவுக்கு ஆயிரு இதுக்கு முன்னாடியெல்லா அது ரொம்ப அபூர்வமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பள்ளிக்கட் டணம்ங்கிறது வந்து ஒரு இன்றியமையாத முக்கியமான செலவா வந்து மாறிருச்சு
ஆமா ஆமா கண்டிப்பா ம் அதனால நீங்க சொல்ற மாரி இந்த பட்ஜெட்டு விஷ் யோமு வந்து ரொம்ப நல்ல விஷ்யோ
நிச்சயமா தோழி அதாவ்து எல்லா தேதிகள்லியு நம்ம பண்ணக்கூடிய ஒரூபா செலவு கூட நம்ம எழுதி வச்சோ அப்டின்னா நம்ம மாச இவ்ளோ செலவு பண்ணிருக்கிறமா அதுல எது தேவை தேவை இல்லாததுங்கிறது வந்து நம்ம அந்த மா த இறுதியில வந்து நம்மள நாமளே ஆலோசிச்சுக்கலா தோழி இந்த அப்பதா பாத்துட்டு அப் ப நம்ம வந்து அந்த வீண் விரயங்கள வந்து அதிகமா த நமக்கே தெரியாம நெறைய பண்ணிருப்போ அப்ப அது நம்ம சீரமைப்பு பண்ணும்போது ஓ நம்மள இவ்வளோ விஷ்யங்கள் நம்மளையு அறியாம நம்ம பண்ணிருக்கோமா அப்டின்னு தோணு அதே சமயோ நம்மத் தம் முழுவது நம்மளுடைய சேமிப்புகளையு பாக்கும்போது நமக்கு அது மகிழ்ச்சியா இருக்கு பரவால்ல நம்ம இவ்ளோ செலவு பண்ணிருந்தாலு நம்ம இவ்ளோ சேமிச்சி இருக்கோள அப்டிங்கறத நமக் திரும்ப தொரந்து சேமிக்கிறதுக்கு நமக்கு ஒரு உந்துதல் வந்து குடுக்கு தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நம்ம எவ்ளோ செ நம்ம எவ்ளோ செலவு பண்றோ நம்ம அது எது எதுக்கு செலவு பண்றோ ண்டு அது ரொம்ப விஷ்யோ இப்ப காய்கறினா காய்கறிக்கு இவ்ளோ அமௌண்ட் மந்த்லிக்கு மாசத்துக்கு இவ்ளோ எடுக்கணு இதுக்குன்னா வந்து பெட்ரோலுக்கு இவ்ளோ அமௌண்ட் எடுக்கணு அப்டின்ற மாரி பிரிச்சு வச்சுடேம்னாலு நமக்கு இதா இருக்கு மொத் தமா வச்சு நம்ம கொழப்பறதுக்கு இந்த இதுக்கு இந்த அமௌண்ட்டுன்னு பிரிச்சு வச்சுட்டோம்னா அதுக்கேத்த மாரி அந்த அமௌண்டக்குள்ள மட் ட்டு அந்த செலவ செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு
நிச்சயமா தோழி நிச்சயமா அது வந்து நா எழுதி வெப்பே ஆனா வந்து நானு ஒவ்வொரு மாதமு நினைக்கிறது தனித்தனியா கவர் போட்டு வைக்கணு அப்டின்னு ஆனா இப்ப நம்ம எல்லாமே வந்து வலையத் த்தளத்திலயே நெறைய பக்கோ பண அனுப்பறனால இது மட்டு நடக்கவே மாட்டேங்குது தோழி எழுதி எல்லா வப்பேன் பா
சொல்கறாங்க தோழி என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அமௌண்ட வந்து சம்பளோ வந்தவுனயே கையில எடுத்து வச்சு கோங்க கையில் எடுத்து வச்சு பிரிச்சு எடுத்து செலவு பண்ணுங்க அப்டின்னு சொல்றாங்க அது அது எந்த அளவுக்கு பாசிபிள்ன்னு தெரியல
இல்ல தோழி உண்மையாவே நா வந்துட்டு ஒரு வலைத்தளத்துல ஒரு சேனல் வந்து தொடர்ந்து நா பாப்பே எனக்கு சேவிங்ஸ் பழக்க வழக்கங்கள் சேனல்ஸ் பாக்கறதக்கு வந்து ரொம்ப புடிக்கும் தோழி அதெல்லா ஒரு அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு அவரு அத பல வருடங்களா பின்பற்றவு செஞ்சிருப்பாரு அது பாக்கும்போது நமக்கு ஆசையா இருக்கு ஆனா அப்டியே வாங்கி ஜீ பேல இந்த பக்கோ வாங்கி அந்த பக்க கட்டுற இங்கிருந்து ஏ டி எம்ல போய் எடுத்துட்டு வரணுமா செரி எப்டி இருந்தாலு கட்ட தானே போறோ இதுலயே கட்டிருவோ
லே அந்த இதுல தா அப்டியே பே பண்ணிடலா அப்டின்னு சொல்லி ந நம்ம அப்டியே வாங்கி இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு மாத்தி விடுறோம்மா அ அதுல எவ்ளோ போகுது எவ்வளோ மாத்தி மாத்துறோனே தெரிய மாட்டேங்குது முன்னாடி எல்லா எங்க போனாலு இவ்ளோ காசு எடுத்துட்டு போனுன்றது இருக்கு
பண்ணும் போது யோசிப்போ தோழி ஆனா வங்கியில இருந்து அப்டியே பரிமாற்றம் பண்ணும்போது அந்த பணம் போனாலே நமக்கு அது அதோட பாதிப்பு பெருசா தெரியறது இல்ல
தெரியறதில்ல
அதெல்லா போனதுக்கு அப்புறந்தா தோணுவோ ஐயோ ஒருவேளை கையில எடுத்து வச்சு ஒரு ஒரு செகண்ட் யோசிச்சு பண்ணிருக்கலாமோ அப்டின்னு அதுக்கப்புறோ தோணு தோழி அதுதா இந்த வருஷோ மாத்தலா அப்டின்னு யோசிச்சுட்டு இருக்கே பாப்போந் தேழி நிச்சயமா சரி தோழி இன்னைக்கி நெறைய நல்ல விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டோ
கண்டிப்பா கண்டிப்பா நன்றி தோழி நன்றி நன்றி
ம்